தம்பி
ஆஹ்
கேக்குது நல்லா இருங்கிறமா என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இல்ல தம்பி இப்பதான் எட்டேகால்லாவுது நம்ப ஒன்பது மணி ஆயிடும்
ஒன்பது மணி ஆகிடும்
ஆமா இன்னிக்கு என்ன சண்டே ஸ்பெஷல் ரெண்டு பேரும் செய்றதான் அவங்க தோசை ஊத்துனா நான் சட்னி அரிக்கிறது நா சட்னி அரிச்ச அவங்க தோசை ஊத்துறது இல்ல அப்புடி செய்வான் யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி செய்றதான்
செஞ்சோம் சாதம் மட்டன் கொழம்பு
வரும்
கொஞ்சம் டிஃப்ரெண்டண்டா இருக்கு இருக்கட்டுமே
அதான் டவுட் ஆயிடுச்சு கொழம்பு திறந்து பார்த்த தா திடீர்னு என்னடா கொழம்புல ஏதோ தெரியுது தெரியலயே குட் குட் சரி இது ஒருவேள சாதோ கெளறி எடுக்கும் போது போயிட்ருச்சோ அப்டி நெனைச்சே
ம்
சேரி பொதுவா கெடைக்குன்னுதா சூடா செஞ்சிருக்கறாங்க க அப்புறந்தா தெரியுது கொத்தமல்லி புதுசா இருக்குது அப்டின்னு அப்புறோ நைட்டு என்ன டின்னரு?
அதே கொழம்பு
அதே கொழம்பு சாதோ வடி க்கணு ஏ ஏ தோச அது மாரி சப்பாத்தி எதா ட்ரை பண்றது
ட்ரை பண்ணா இங்க இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு சா பத்து பத்து சப்பாத்தி சுடுனு
பத்து பத்து சாப்டுணுமா
ம் போன வாரோ சுட்டதே முப்பது சப்பாத் தி
அடேயப்பா சேரி சாதமே வடிச்சி சுட சுட நம்ம ஊர்ல இன்னக்கி எல்லா கிளைமேட்டு சில்லுன்னுதா இருக்குன்னு கேள்விப்பட்டே எதுனா நல்லா மழ பேஞ்சுது அதனால கிளைமேட் சில்லுன்னுதா அங்க இருக்குது நல்லா சூடா சாப்டா நல்லா இருக்கு மத்த ஏரியா எல்லா வெயிலு பொளந்து கட்டுது
அதா மழ பேஞ்ச்சுனா வட கீது போட்லான்னு பாத்தே
ம் ம் சேரி சேரி சேரி சேரி அப்றோ இப்ப எங்க வேலக்கி போறீங்களா?
இப்போ காலேஜு போயிட்ருக்
சேரி சேரி சேரி படிக்கிறீங்க
ம்
எப்டி போகுது ஸ்டெடிஸ்ல்லா?
ம் நல்லா போகுது.
நல்லா போகுது
எதோ அது போற மாரி நாங்களு போறோ
த்து உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் அதிகமா கேள் ஃப்ரெண்ட் அதிகமா? அப்டிங்களா? சேரி சேரி சேரி சேரி அப்றோ எப்ப எ க்ஸாமு?
எக்ஸாமு இப்ப போய்ட்ருக்கு அதனாலதா லீவ்ல இருக்கற மாரி செமஸ்ட்ருக்கு மட்டு போய் எழுதிருவோ
அரியரு ஏதாச்சு எழுதறீங்களா?
ம் ம் இருக்கு
கிளியர் பண்ணணு
பண்ணணும்
ஆமா எப்ப முடியுது ஸ்டடிஸ் எல்லாம்
இந்த இந்த இந்த இயர் வருஷம் முடிஞ்சிடும்
அவ்வளதான் இந்த வருஷம் முடிச்சிடும்
உம்
எப்படி இங்கேயே ஒர்க் பண்ற மாதிரியா இல்ல அப்ராடு போற மாதிரி ஐடியா இருக்குதா
அப்ராடு அப்ராடுனால இந்த ஒரு டிஸ்டரிக் விட்டு டிஸ்டரிக் போலான்னு ஐடியா இருக்கு அப்ராடு வந்து கெடைச்சிச்சுன்னா போலானு
வேணும்னா சொல்லுங்க எங்க எங்க ஒய்ப்போட தங்கச்சி வீட்டுக்காரர் வெளிலதா இருக்குறாரு ஓகேனா போய் பாருங்க ஒரு ஆறு மாசம் இருங்க ஓகே ஆயிடுச்சுன்னா அங்கயே கண்டினியூ பண்ணுங்க நல்ல சம்பளம் கெடைக்கும் அவரு தங்கச்சி மச்சினிச்சி வீட்டுகாரரு வெறும் டென்த் ஐடிஐ முடிச்சாரு எலக்ட்ரிசன் ஒன்றரை லட்ச ரூபா மேல சம்பாதிக்கிறங்க ஆஹ நம்பூர்ல வந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதனால அங்க போன ம்னா நல்லா குறைஞ்ச இதுக்கு நல்லா சம்பாதிக்கலாம் அப்பதானே எங்களுக்கு வரும்போது செண்ட் பாட்டல வாங்கிட்டு வருவிங்க
ஆஹ் வாங்கிலாம் உங்களுக்கு இல்லாத்துக்கலா
ஆஹ் இல்ல இப்ப வெளிநாட்டுக்கு போய் வரேனாலே ஏ ஆமா சென்ட் அந்த இது விண்டு தைலம் சொல்றாங்களே அது அதுனால உம் நாம ஒத்தரு ஒயின் பாட்டிலு அந்த மாதிரி எதாவது வாங்கி வாங்க அந்த மாதிரி சொல்றதுதான் பாருங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இங்கேயே ஒர்க் பண்ணுங்க அப்புறம் எப்ப மேரேஜ்லலாம் எப்ப
ஆஹ் ஏன் திடீர் நல்ல நாள் பேசும்போது கெட்ட நேரத்த ஞாபப்படுத்துறீங்க
என்ன பண்றது நல்லதா நல்லநேரம் பகல் கிற மாதிரி
ஆ கெட்ட நேரம் வரக்கூடாது
நல்லது கெட்டத எல்லாமே இருக்கிறதாங்க வாழ்க்கையே நல்லதையே போய் எடுத்துக்க முடியது
இப்படியே நல்லாவே போகட்டும்னா
செரி ரைட் ரைட் பஸ்ல போறீங்களா பைக்ல போறீங்களா
சில நேரம் தோணுச்சுனா பைக்கு பட் ரெகுலரா பஸ்ல தான் போகணு
பஸ்ல ம் நான் த நைன்டி பர்சன்ட் பஸ் ஸு பத்து பெர் சன்ட் மட்டுந்தா எமர்ஜென்சினா பைக்கு அ அ நம்மளுக்கு கவுர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பாஸ் குடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்ல
ம்
அது டவுன் பஸ்ஸா இருந்தாலு சரி ரூட் பஸ்ஸா இருந்தாலு சரி ஃபீரி அதனால வெயிலு அது இதுன்றதால எனக்கு பஸ்ஸே கரெக்டா இருக்கு நீங்க வேண்ணா இது எலக்ட்ரிக் பைக் ட்ரை பண்ணுங்க ஏன்னா பெட்ரோல் எல்லா நெறைய போ ட்டீங்கன்னா நெறையா செலவாகுது ஏன் பெரிய பொண்ணுக்கு அவங்க தாத்தா ஒரு ஃபங்க்ஷன்ல ஆ இது பண்ணும் போது இது ஒரு எலக்ட்ரிக் பைக்தா கிஃப்டா குடுத்தாரு அது நல்லா யூஸ்ஃபுல் ஆகுது அது வாங்கினதுலருந்தே பெட்ரோல் ஒரு மாசோ ஒரு ரெண்டாயர்ரூவா சேவிங் ஆகுது
கரண்ட் சார்ஜஸ்ஸு
கரண்ட் சார்ஜு கம்மியாதா வருது ஒரு எழுவது ரூவாதா எக்ஸ்ட்ரா வருது
அவ்ளதானா?
ஆமா இப்ப அது வந்து ஒரு நாலு மணி நேரோ சார்ஜ் போடுறீங்கன்னா ஒரு யூனிட் ஆகுது மூனார்ருவா ஒரு தடவ நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா ஒரு யூனிட்டு நாலு மணி நேரம்னா பொறுமையா ஏறுது அ து நால் மண் நேரோ அதாவது நா வீட் லயு போட்டுக்குறே வெளில போற இல்லையா அங்க ஸ்கூல் க்கு ஆஃபீஸ்க்கு அதுக்கு போம்போது அங்கயும் போட்டுப்பே அதா அப்டி போட்டுட்ருக்கே அ அது நம்பளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துது
ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி எ எவ்ளோ தூரோ போகுண்ணே எத்தன கிலோமீட்ரு போகு அது?
அது ரேட்ட பொறுத்து இப்பன்ன இவங்க வாங்கி குடுத்தது வந்து அம்பத்து ரெண்டாயர்ரூவா அதனோட கெப்பாசிட்டி வந்து ஒ ஒரு தடவ சார்ஜ் போட்டனா நா நாலு மணி நேரோ சார்ஜ் ஏறு அது வந்து அம்பது கிலோமீட்டரு க்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரு போகம்போது இரவத்தஞ்சு வர இரவத்தஞ்சு அது ஒட்டிக்கலா
ம் ஆளுக நெறைய பேர் இரு ந்தாலு அதே
தா லாங் லைஃப் போனோனா அதுகேத்த மாரி பேட்ரி இருக்குது அதுலயே வண்டி அதேதா பேட்ரி மட்டு நம்ம மாதிகணு அதுகேத்த மாரி வேற பேட்டரி போட்டோம்னா கெபாசிட் சிட்டி அதிகமாகு
எத்தன பேர் போனாலு அதே சார்ஜஸ் தா ஆகுமா
அதுவு இல்ல நீங்க சிங்கிள் சிங்கிள் யூஸ் பண்ணீங்கனா அம்பது கிலோமீடர் அப் அண் டவுன்னா இதே டபுள்ஸ் பு கொஞ்சல வெய்டு வச்சுட் போனிங்னா நாபது கிலோமீடர் தா வரு
நாபது கிலோமீட்டர்
ஆமா வெய்ட்டு பொறுத்துதா ஒரு ஒரு ஆள் ஒரு எம்பது கிலோ உகாரலா ஒருத்தற கூட வேற யாராவது உகாந்தானா கெபாசிடி கமியாது உங்களுகு எக்ஸாம்லா எப்டி ப்டி ஆன்லைனா இல்ல பேபரா பேப்பராக்கலா தமிழ் மீடியமா இங்
தமிழ் மீடிய தா இன்ஜினியர் இது இங்லீஷ் மீடியோ இன்ஜினிர் இன்ஜினிரிங் இன்ஜினிரிங் ம் காலேஜ்ல கூட தமிழ் மீடியோ இங்லீஷ் மீடியோ இருக்குங்ளா நீங்க சொல்லிதா கேள்விபட்டோ
இருக்கு அது இதில இப்ப நாங்கோ படிக்கு போது அப்ப நா பி எஸ் சி பாட்னி படிச்ச ஆ அதுல தமிழு மீடியமு இருகுது இங்லீஷ் மீடியமு இருகுது அது எது எதுல வேணா எழுதுலா
ஆ உங்ளுகு ஆட்ஸ் குரூப்லந்த மாரி இரு ங்கது எங்குள்து இன்ஜினிரிங் எல்லா ஃபுல்லா இங்லிஷ்
எதா அதா தா எங்ளே இன்ஜினியரிங்னா இங்லீஷ் தா ஆனா டாக்டர்னா இங்லீஷ் தா ஆனா டாக்டர் படிபே தமிழே இருகுது ஆனா அது படிக்க முட்றதுல படிக்கமடதல
நீங்க சொல்லிதா கேள்வி படுற
இருக்குது இருக்குது ஆப்ஷன்லா இருக்குது ஆனா அதுகுனு அதுக்கு நம் ப்ப இங்லீஷ்லயே எழிதிட் பொய்லா அதுகு தமிழ் பேர்லா பாத்தீங்கனா வாயில நொழையாது ஒருசிலதெல்லா அப்பிடிதா இருக்கு
மறுபடியு நீங்க டே என்ஜாய் பண்ட்டீங்க நாளைக்கி
அவ்ளவுதா சாட்டர்டே சண்டே எப்பயுமே அது போகணு டியூட்டிக்கு போகணு பசங்களுக்கு வேற நா எல்லா ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு இல்லயா
ம்
இத்தன நாள் அவுங்க ஸ்கூல் பஸ்ல போயிருந்தாங்க. இப்ப எல்லா போய் வண்டியிலயே போய் விட்டு வந்துர்றோ அதனால கொஞ்ச முன்னாடி ரெடி ஆகி போய் பாத்துட்டு விட்டு வர வேண்டியதுதா
அவ்ளதா
இந் தடவ எதோ மே மாசோ நல்லா லீவ் போச்சு எல்லா அங்கங்க போனாங்க செஞ்சாங்க அப்டி இருந்துச்சு எப்டி ரூம் எடுத்து தங்கறாங்களா பசங்க எல்லா இல்ல நீங்க அப் அண்ட் டவுனு போயிட்டு வரீங்க இல்ல
வீட்டுக்கு போயிட்டு வீ மறுபடி வீட்டுக்கு வந்துருவோண்ணா அப் அண்ட் டவுன்தா
பார்ட் டைமா எதாவது ஒர்க் பண்றீங்களா இப்ப காலேஜு பச ங்கல்லா பாத்தீங்கன்னா இந்த சர்விங்கு அது மாரி எதாவது ஒர்க் பண்றாங்க வேற எதாவது ஜாப் ஒர்க் பாக்கறாங்க அந்த மாரி எதா ட்ரை பண்றீங்களா
ஆ போறே அ
சேரி ரைட் ரைட் ரைட் ரைட் ரைட் சேரி தம்பி படிங்க அவ்ளதா ஆ கொஞ்ச என்ன மாரி அரியர் வேற வச்சிருக்கறன்றீங்க முடிச்சிருங்க நானு முடிச்சுட்டே ஃபஸ்ட் இயர்ல ஃபஸ்ட் இயர்லல்லா அரியர் இல்ல செகண்ட் இயர்ல அது அரியர் இருந்துச்சு அரியரு அதுக்கப் புறோ முடிச்சுட்டே சேர் அவ்ளதா சேரி தம்பி
ஆ ஓகேண்ணா தேங்க்யூ ஆ ஓ